ஹலோ அ சொல்லுங்க மேடம் கேக்குதுங்க மேடம் சொல்லுங்க நல்லா இருக்குங் மேடம்
ஏ ஏ பேச ஆரம்பிக்கலாங்ளா
பேசுங்க
செரிங் தோழி இன்னைக்கி என்ன சமச்சீங்க இன்னைக்கி காலைல பாத்தி டிங்ளா நா இன்னைக்கி காலைல இட்லி தா சமச்சிருந்தே
ஓகே
ஆ மதியத்துக்கு பாத்தீங்ன்னா சாதம் சாம்பார் பொரியல் இதுதா வெச்சிருந்தே தோழி ம் ஏனா பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால பாத்தீங்கன்னா காலைலி எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சுரு காலைல ஒரு பத்து மணி வரையுந் தா எல்லா வேலைகளு இருக்கு அதுக்கப்றோ பாத்தீங்ன்னா அதுக்குள்ளே எல்லா வேலையு முடிஞ்சிரு அதுக்கப்றோ ஆ டைம் நமக்கு ஃப்ரீயா தா இருக்கு
ஓகே மேம்
நீங்க எல்லா சமச்சு முடிச்சுட்டீங்ளா
ம் சமையல் பண்ணிட்டே
செரிங்க தோழி நீங்க சமைக்கிறதுலயே ரொம்ப வித்தியாசமா என்ன சமைப்பீங்க
சமைக்கறதுல வித்தயாசம்னா நார்மலா
வித்தியாசமா ம் சொல்லுங்க தோழி
நா நார்மலா எல்லாரு சமைக்கிற மாரதா மத்தபடி எதுவு ஸ்பெஷல்லா செய்ய மாட்டே த ஜங்க் ஃபுட்ல்லா எதுமே செய்ய தெரியாது எனக்கு உங்களுக்கு
அது ரொம்ப நல்ல விஷ்யோ இல்லைங்ளா நானுமே வந்து அந்த நீங்க சொன்ன மாரி இந்த ஜங்க் ஃப்ரூட் எல்லாமே எதுமே சமைக்க மாட்டே வீட்ல பெரும்பாலு அத நம்ம வாங்கறத் து இல்ல நமக்கு முடிஞ்ச அளவு வந்து எல்லாமே வந்து நமக்கு அந்த காலத்துல நம்மளு நம்ப என்ன சாப்ட்டோமோ அதுதா வந்து இப்பயு கொழந்தைங்களுக்கு வந்து நா குடுத்துட்ருக்க அவுங்களுக்குமே வந்து ந றைய விஷயங்கள் வந்து இன்னுமே தெரியாம தா இருக்கு நாங்க எதையுமே அவுங்களுக்கு தெரியப்படுத் த்துல அதிகமான விஷயங்கள் எதுமே அவுங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நமக்கு கடைல நம்ப பரோ டோல்லா இருக்கு இல்லிங்ளா ஆமாங்க தோழி இந்த பரோட்டா அப்டின்னாலே பசங்களுக்கு வந்து என்னன் தெரியாது இன்னுமே ஆ அஞ்சாவ்து படிக் கிறா பெரிய பிள்ள அவனுக்கே வந்து உன்னு பரோட்டா அப்டின்னா என்னன் தெரியாது அவுனுக்கே அவனுக்கு வந்து அத நம்ப சொன்னாலுமோ சரி அத பாத்தாலுமே அது ஒரு புதிய உணவா தா அவனுக்கு தெரியு
கண்டிப்பா தோழி ஏனா நாங்களுமே வந்து நாங்களுமே விட்டுட்டோ நாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் கப் அப்றோ இது எல்லாமே நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும் போது வந்து அ திருமணத்துக் அப் அப்றோ வந்து பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க ஆரம்பிக்க போது இது எல்லாமே நாங்களு எப்பயாச்சி ஒரு நாள் சாப் இருந்ததையே இப்ப விட்டுட்டோ சுத்தமா அது வாங்கறது இல்ல சாப் போடுறது இல்ல பிள்ளைங்க கடைக்கு போனாலுமே வந்து ஆ சப்பாத்தி இல்லன்னா பருப்பு சாதம் ஆ அப்படியு இல்லன்னா தயிர் சாதம் இததா சாப்பிடுவாங்க அவுங்க
ம் சூப்பர் மேடம் நல்ல பழக்க பழக்கி குடுத்துருகீங்க பசங்களு ம்
ஆமா தோழி ஏனா அது வந்து நமக்கு இப்ப உணவுன்றதுலயே வந்து நமக்கு நெறைய நோய்கள் வருது இல்லிங்களா நம்ம இப்ப நெறைய பாத்தீங்கன்னா இந்த பர்கரு பீசா ஆ இது மாதிரியெல்லா வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு அது இப்ப நெறைய பேர் வந்து இதுவா தா உணவாவே வந்து சாப்ட்டுட்டு இருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு அது குடுக்குறோன்னு போது வந்து அத குழந்தைங்களுக்கு ரொம்ப உடல் ரீதியா பிரச்சனைகள் எல்லா வர ஆரம்பிச்சிரு இல்லைங்களா
ம்
அதனால முடிஞ்ச அளவு அதுகல எதுவுமே வாங்கி குடுக்கல ஆமா தோழி
தேவயில்லாம சாப்புட்டு அப்பறோ ஹாஸ்பிட்டல்ல அலையறதுக்கு நா நல்லா ஹெல்த்தியா தா சாப் செரிங்க மேடம் நீங்க தொடர்ந்து பாக்கும்போது நல்லா ஹெல்தா தான் சமைப்பீங்க போலருக்கு மெனு ஏதாவது வச்சிருப்பீங்களா இன்னிக் வந்து இதுதான் சமைப்பே அப்டின்ற மாதிரி எதாவது
அப் அப்படியெல்லா இல்ல தோழி என் மொத்தத்துல வீட்ல இருக் இருக்கிற பொருள வெச்சுதா சமைப்போ டெய்லியுமே வந்து பிள்ளைகளுக்கு கொட்ட குடுத்துருவ நானு ஏனா அவுங்க பள்ளிகூடத்துல வந்து கொட்டைகள் இருக்கு இல்லைங்களா அந்த மூக்கல்ல கருப்பு பட்டாணி பச்ச பட்டாணி ஆஹ் பச்சப் பயிரு இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உணவு இருக்கும் அதே நம்ம தொடர்ந்து குடுக்க முடியாதுன்றத்னால இந்த பச்சப்பயிரு வந்து நம்ப உருண்ட புடிச்சி மைதா மாவுல போட் எடுப்போ இல்லிங்களா
ஆ ஆமா இனிப்பு
ஆ அது வந்து ஆ இனிப்பு பனையார மாரி அது ஆ அது வந்து நா மைத மாவுல போட்டு குடுக்க மாட்டே உருண்ட மட்டு புடுச்சு அப்டியே குடுத்த அம்ச்சுருவே ஆ இந்த ஒப்புட்டு செய்யும் போது வந்து ந்து பயிறு ஒன்னு பருப்பு உருண்ட பிடிப்போ இல்லைங்களா அந்த உருண்ட ஒ நாளைக்கு செஞ்சு குடுத்து அம்ச்சிருவ இது மாதிரி தா அப்டி டெய்லியும் இப்டியே தா போய்கிட்டுருக்கு அவங்களுக்கு நானுமே யோசிப்பே சில நேரங்கள்ல புள்ளைங்களுக்கு வந்து இதே குடுக்குறோமே அவங்க வெறுத்துருவாங்களோன்னு கூட தோணு சில டைம்ல
ம் இல்ல அந்த பழக்கத்துக் கொண்டு வந்தது நல்லது தா மேடம் இப்போ மேக்சிம் இல்ல மேடம் இப்ப வந்து ம்சிமம் வந்து சின்ன குழந்தைங்க சாக்லேட்டு் பீஸா பர்கரு இந்த இது பிரெஞ்சு ஃப்ரை அப்டி இப்டி நிறைய சாப்டா ஆரம் மேக்சிம நூடுல்ஸ்சு சிக்கன் ரைஸ் இந்த மாரிதா விரும்புறாங்க சின்ன குழைங்களே சாப்ட்டு பழகிட்டாங்க
ஆமா தோழி அது வந்து கடேல ஆமா தோழி அது என்ன பிரச்சனனா கடைலே சாப்ட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சுவையே அவங்களுக்கு ஒட்டிக்குது அ அ திரும்ப திரும்ப கேட்டு டே இருக்காங்க
ம்
அது ஒரு பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்ளா
ஆமா அந்த பேஸ்ட் அவங்களுக்கு ஒட்டிகிச்சன்னா அதா கேப்பாங்க அப்புரோ நம்ம சமைக்கிறது அவங்களுக் புடிக்காம போயிரு
கண்டிப்பா இப்ப பிள்ளைகள் வந்து எங்க என்ன உம் ஆமா தோழி இப்ப வந்து இங்க பிள்ளைகள் என்னோட பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிரியாணியா இருந்தா கூட நா வீட்ல சமைச்சி தா குடுக்கணு
ம் நீங்க செய்வீங்கள்ள
ஆ செஞ் சமைச்சி குடுத்துருவே தோழி கடையிலயே வாங்கி குடுக்க மாட் டோ நாங்க அவங்களுக்கு வாங்கி குடுத்தாலுமே புடிக்காது நா கொஞ்சோ சின்னப் பிள்ளேயில இருந்து எனக்கு இந்த கடேல சாப்டு இருந்த பழக்கங்கள் எல்லா உண்டு அதனால வந்து நா வந்து கேட்பே என்னோட கணவர் கிட்ட கேக்ப ஆனா வந்து இப்ப பிள்ளைகள் வந்ததுக்கு அப் அப்புறமா வந்து எப்டி ஆயிடுச்சின்னா சரி நம்பே நம்பே வந்து பிள்ளைகள் வந்து கடேல வாங்கிட்டு வந்து குடு த்தாலு சாப்ட மாட்டேன்றாங்க அவங்க புடிக்கல அப்டின்னு சொல்லிறாங்க அதனால நம்ம வீட்லேயே சமைச்சு குடுத்துட்டு இருக்கிறதா இருக்கு அப்டியே எனக்குமே பழகிடுச்சி இப்பல்லா
ஆ பரவாயில்லங்க மேடம் நானு கடேல வாங்கிதா நறைய டைம் சாப்டுவ இப்ப வந்து அதுவுமே கா காசு அதிகமா இருக்குது ஒ ஹெல்த்துக்கு நல்லது கெடையாது அப்டிங்கும் போது நம்ம சமைச்சி சாப்பிறது பெஸ்டுட்டு இப்பதா தெரியுது நறைய நாகளு சொல்லுங்க
சொல்லுங் சொல்லுங்க தோழி நீங்க சொல்லுங்க
இல்ல இப்போ வந்து மேடம் இப்ப முன்னைல்லா பரோட்டா வந்து எனக்கு தெரிஞ்சி ரெண்டு ரூபாய்க்கு இருந்து நா சின்ன வயசுல இருக்கும்போது இப்ப ஒரு பொரோட்டா வந்து மேக்சிமம் நார்மல் கடைலே இருபது ரூபா போவாங்க அதுவு பெரிய கடைல எழுபது ரூபா எண்பது ரூபா போடுறாங்க அந்த மாரி ஒரு பரோட்டாவுக்கு அவ்ளவு செலவா பண்ண போறாங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஆ
ஆமா ஏனா அது வந்து நம்ம நம்ம அது நம்ம ஒரு டைம் அதுக்குள்ள போயிட்டோனாலே வந்து பிள்ளைகள் வந்து அப்டியே பழக்கப்படுத்திறாங்க அதனால வந்து முடிஞ்சளவு கடையில்லன்னு பாத்தீங்னா பிள்ளைகளுக்கு வந்து எதுமே வாங்கி குடு குக்கறதே இல்ல நீங்க சொன்ன மாரி பிரெஞ்சி ஃப்ரை கூட நா வீட்லேயே தா நா சமச்சி குடுத்துக்கிட்டு இருக்க அங்களுக்கு அதையுமே வந்து கடையில வாங்கி குடுக்காம நா வீட்ல தா சமச்சு குடுக்குறே அவுங்களுக்கு
உங்களுக்கு சரியா இருக்கு நீங்க பண்ணுன்ற டைமு
ஆமா தோழி ஏனா காலேல நம்ப ஆமா ஏனா இப்ப அவுங்களுக்கு இப்டியே பண்ணி பழகிடுச்சி இல்லங்ளா அதனால பிள்ளைகள் வந்து கூழ் குடுத்தா கூட குடிச்சுப்பாங்க தோழி இந்த கம்பங்கூழ் சோளக்கூள் எல்லா இருக்கு பாத்தீங்களா இப்ப விடுமுறை நாட்கள்ல்லா என்ன பண்ணுவோனா கூழ் காசி வச்சுடுவோ மதிய வந்து உணவாவே எங்களுக்கு அதுதா இருக்கு
ம் பரவால அது ம்
குடிக்க மாட்டே எனக்கு வேண்டானெல்லா சொல்ல மாட்டாங்க மதிய அதே குடிச்சிருவாங்க ஆனா அவுங்க வயிறு வந்து கொஞ்ச பசி எடுக்க ஆரம்பிச்சிரு இல்லிங்களா வெளையாடுற பிள்ளங்க அதனால அவுங்களுக் அந்த ல்ல கொட்டையோ இல்ல முட்டையோ இது மாதிரி ஏதாச்சு கொஞ்ச குடுத்துட்டோ அப்டின்னா அவுங்க வந்து சாப்பிட்டு அவுங்க பாட்டுக்கு விளையாடிப்பாங்க தோழி
பரவாயில்ல மேடம் நீங்க ஒரு ஆரோக்கியமான கொழந்தைய வளர் க்றீங்க ம்
நீங்க ஏன்னா இப்ப இருக்குற சூழ்நிலையில நம்மளால மருத்துவமனைக்கு போயி அங்க ஒரு பண வந்து செலவு பண்றதுன்றது கடின இல்லிங்களா தோழி
மருத்துவமனைக்கு போகவே தேவ இல்லயே எதுக்கு போகணு இப்டி இருந்தாவே போதுமே அதா ஃபுட்ல க கண்டிஷனா இருக்கீங்க
ஆமா
க்கு மருத்துவமனைக்கு போணு நல்லா ஹெல்த்தியா தா இருப்பீங்க ஒன்னு பிரச்சன இல்ல நம்ப சாப்பற சா கூட்டிட் போறே எக்சைஸ் தில்லைன்னா சாப்பாடு முக்கியோ எக்சைஸ் முக்கியோ இதா இருந்தாலே கரெக்டா நம்ம வந்து மருத்துவமனைக்கு போ சரியா அது தெரிய சிலது கடைச்ச சாப்புட்டு அப்டியே இது பண்றதுதா நெறைய ஹாஸ்பிடல் செலவு பண்றாங்க மேக்சி திமா இப்ப இருபது வருச வந்துருச்சுங்க ம்
பிறந்த குழந்தைக்கே வருது தோழி பிறந்த ஆமா இப்பெல்லா பிறந்த குழந்தைக்கே வந்து நீங்க சொ சொன்ன மாரி சுகரு எல்லா இருக்கு
இல்லங்க மேடம் அதுக் காரண அவுங்க அம்மாவாதா இருப்பாங்க ஒரு கொழந்தைக்கு வந்
கண்டிப்பா
இதா இருக்குதுன்னா அவுங்க என்னோட ஃபுட்ல எதாது இல்லாம இருக்கு அதான கொழந்தைக்கு வருது நம்ம கரெக்டா செஞ்சோம்னா எந்த பிரச்சனையு வராது
தற்கொல ஆமா ஏனா இப்ப குழந்தைகள் வந்து நம்ம பழக்கப்படுத்துறதுதா நீங்க சொன்ன மாதிரி இப்ப குழந்தைகள வந்து நெறைய பேர் வந்து விளையாடவே வந்து அனுமதிக்கறதே இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தது ஃபோன எடுத்து வச்சுட்டு அதுலயே வந்து அவுங்களுக் நேகர போயிருது
ம்
அவுங்கள வந்து நம்ம ஓரளவுக்கு விளையாட விட்றோ அப்டின்னா தானே அவுங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு வந்து விளையாடி முடிச்சது படிக்கணு அப்டின்ற ஒரு எண்ணங்கள் எல்லா வரு
ம் சரிங்க மேடம்
நம்ம இப்ப விளையாட விடுறோ உங்களுக்கு சொல்லுங்க தோழி
இப்ப உங்க பசங்க வந்து அஞ்சாவது படிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல
ஆமாங்க தோழி
இப்போ வந்து நீங்க ஸ்கூல் டைம் எப்போ வருவாங்க வந்தோனே விளையாடறத்துக்கு உடுவீங்களா இல்ல என்ன நீங்களே வீட வீட்லயே நீங்களு சேர்ந்து விளையாடுவீங்களா அப்டி அந்த மாரியா இல்ல
இல்ல தோழி அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நால்ர நால்ர மணிக்குள்ளயே வந்துட்றாங்க வந்த ஒடனே பாத்தீங்கன்னா இப்ப மாம்பழ சாப்ட்ருவாங்க ஏன்னா இப்ப மாம்பழ நமக் கு இருக்குறதுனால மாம்பழ சாப்ட்டுட்டு அ கை கால் மூஞ்சி கழுவிட்டு வ ந்து மாம்பழ எடு மர இல்ல தோழி வாங்கிதா உறவினர்கள் இருக்காங்க அவங்க வீ ட்ல மர ஆ அவங்க வீட்ல மரங்கள் இருக்கு அவங்க குடுத்த அனுப்புற து இது மாதிரி நம்ப்ளே வாங்குவோ கடையில போயிட்டு நம் முடிஞ்சளவு இங்க பக்கத்துல நாங்க இருக் குறது ஒரு கிராமப்புறோ அனால எங்க பக்கத்துல இருக்கிறவங்களே நறைய குடுத்துருவாங்க
ஆ
அ அதனால மாங்கா பழம் வந்து அவங்க சாப்ட்டுட்டு ஆ அவங்க அ அவங்களோட நண்பர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பேட்டு பால் இதெல்லா எடுத்துட்டு கிரிக்கெட் விளையாட கிரௌண்ட் இருக்கு இங்க பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடம் வந்து ஓபன் பண்ணிகிட்டு இருக்காங்க கிரௌண்ட்ல வந்து ஆ பிள்ளைகள் எல்லா விளையாடிட் இருக்காங்க பிள்ளைகள்னா ரொம்ப பெரிய பிள்ளைகள் எல்லா இல்ல பெண் பிள்ளைகள் வந்து இந்த ஹாக்கின்ற கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்டி இருக்கும் போது இவங்க வந்து இந்த ஸ்கூல்குள்ள வந்து நல்லா இருக்கு அங்க விளையாடுறதுக்கு அங்க போய் இவுங்க வந்து விளையாடிகிட் ருப்பாங்க வெளியே ஒரு மணி நேர விளையாடுறதுக்கு அனுமதி குடுப்பே ஒரு மணி நேர விளையாடி முடிச்சுட்டு வந்தது கை கால் முகொ எல்லா அலம்பிட்டு அ வந்து பு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க தோழி
வரப்பு சுப்பர் வெளயாடுறது ரொம்ப முடியுங்க அதுவு க க கசுமில்லாத இருக்கீங்களே ஓ ஓ
இல்ல நா வந்து எ நா விளையாடுறதுன்றத பொறுத்தவரையு நானு என்னோட கணவரு வந்து தடை சொல்ல மாட்டோ ஏன்னா விளையாட்டுன்றது குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயொ அவங்கள வீட்டுக்குள்ளேயே நம்ம அடச்சு வெ ச்சு அவங்கள எதுவுமே நம்ப பண்ணக் கூடாது விளையாட்டுதா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இருக்கணு அவங்களுக்கு விளையாடவு பழகணு ஏன்னா அப்பதா அவங்க வந்து படிக்கறதுல வந்து விளையாடிட்டு வந்தாங்கன் னாதா அவங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனு பிரஷரு இல்லாம படிப்பு அவங்களோட மூளையில போய் நல்லா பதியு அவங்க ஃபோன் எடுக்கறதோ டிவி பாக் கறதோ அதனோட அதுல போய் அவுங்களோட அ தேவையில்லாத செலவு பண்ண மாட்டாங்க அவுங்க
ஓ
அதனால நா நாங்க வெளையாட விட்ருவோ தோழி ம்